ஹலோ மாலை வணக்கம்ங்க
ஹலோ காலை வணக்கம் சொல்லுங்க
உம் நல்லா இருக்கீங்ளா
உம் நல்லாயிருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ப்ப நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேங்க இன்னைக்கு என்ன தலைப்புலங்க பேசலாம்
அன்னிக்கி எந்த ஐடியாவும் இல்ல நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க
சேரிங்கா மழ நீீர் சேகரிப்பு பத்தி பேசலாமுங்ளா
நானா
மழை நீர் சேகரிப்பு
ஆ சொல்லுங்க
உம் மழை நீர் சேகரிப்பு பாத்தீங்ன்னா ரொம்ப முக்கியமானது இல்லங்ளா இப்ப இருக்க காலகட்டத்துல ஏன்னா குடிநீரே இல்லாம இருக்கு இல்லங்
உம் உம் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறே
ஆ மழை நீர் சேகரிப்பு பாத்தீங்க அப்டின்னா எல்லாருமே இப்ப மழை இப்ப விவசாயம்னு எடுத்துக்கிட்டாலே மழை நீர் ரொம்ப முக்கியமானதா இருக்குதுங்க வரப்பட்டிக்காட்டைலாம் பாத்தீங்க அப்டின்னா மழை நீர் வந்து ரொம்ப தேவப்படுதுங்க
உம்
அப்டின் தானே நீங்க இருக்குற ஏரியாலா எப்டிங்க
நாங்க இருக்குற ஏரியால்லாம் கொஞ்சோ மழைகள் அதிக திகமா இல்ல கா இதெல்லா கவ்வூ காவாலாம் இருக்குறதுனால தண்ணி அதிகமாக தேங்குறதில்ல
சேரி சேரிங்க எந்த மாரி செடி வகையெல்லாம் போடுவீங்க
அந்த மாரிலா கொஞ்சம் பூக்கள் மாரி பூ ரோஜா செடி அந்த மாரி போடுவாங்க
சரி சரிங்க நாங்களும் விவசாய தாங்க நாங்கப்பாத் கில்ல நெல்லு ஆமாங்க வெத் வெத்தலை போடுவோம் அப்றோம் கீ ங்கா சுரக்கா கொத்தவரங்கா
உம்
வெந்தரிக்கா இதெல்லாமே பையில போட்டு எடுத்துப்பாங்க
ஆ நாங்க அதிகமா போட்ற விவசாயிங்க பத்த வச்சீங்கன்னா எங்க தாத்தா ஊர்ல தா பண்ணுவோ நாங்க இப்போ வீடு ஷிஃப்டு பண்றதுனால பண்ண முடில வாடக வீடு இது
சரிங்க
அதனால வர முடியாது எங்க தாத்தா வீட்டுக்கு போனா அங்க போன அங்க எங்கது பிசினஸ் தனியா இருக்குது
சரிங்க
அது நெல்லு சீசன் டைம்ல என்னென்னு வருதோ அது சப்போட்டா மாங்கா
சரிங்கா
புளி அந்த மாரியெல்லா கொஞ்சோம் ஸ்டாட் பண்ணுவோ நாங்களே செடி வளத்து அத அறுத்து அவ வந்து தேங்காய் பிஸ்னஸூம் பண்றோம்
சேரிங்க தென்னைமரம் எல்லாம் வக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
புரியல
தென்னை வரம் வக்கிறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்
தென்னை மரம்னா தேங்காய் மரம் அப்றோம் வந்து மாங்கா மரம்
செரிங்கிங்க
அந்த மாரிம் வருன நாக்கு நா ஒன்னு வெச்சிந்தே ஒரு மரோ அது இப்போ வந்து பாத்தீங்கனா அதுலியே நாங்க அறுத்து ஆளுங்ளுக் குடுக்குற மாரி ஆயிடுச்சி
அப்டிங்ளா செரி செரிங்க இது எது தென்னம் மரத்துலேலாத் தேங்கா குருத் சே ரொம்ப நல்லாருக்கு இல்லைங்ளா
ஆமா
ம் ரொம்பப் புடிக்குங்க தேங்கா குருதெலா
ம் எங்க வீட்லெலா அப்டி நாங்கத் தேங்கா அதே உழுந்துரு தேங்கா நாங்க அறுக மாட்டோ
செரிங்க
ஒரு‌ அ நாங்க ஒரு பதனஞ்சி செடி வெச்சோ
செரிங்கோ
இப்போ வந்து அது மரமா மாறிடுச்சி
செரி செரிங்க
அதுலந்து பாத்தீங்கினா எங்குளுக்கே தெரியாம ஆளுங்கெல்லா அந்து அறுத்துட் போயர்றாங்க அவ்ளோ பெரிய மரமா ஆயிடுகுது
ம் ம் ம் இதுத் தேங்கண்ணெ இது எல்லாமே நீங்க சொந்தமாவே ஆட்டிப்பீங்க இல்லங்ளா
அம்மா அம்மா சொன்னமானா இக்கு
ஆச்
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க
ம் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டேங்க நீங்க சாப்டீங்ளா
ம் சாப்ட்டேக என்னா சாப்ட்டீங்க
நா பாத்தீங்னா இந்த தோசையு அ தக்காளிச் சட்னியு சாப்ட்டேங்க நீங்கங்க
நாங்கோ ரொட்டி பருப்பு கொழம்பு
செரி செரிங்க
ஆ நீங்க நல்லா சமைப்பீங்ளா
சா சமைக்கிறதுனாப் புடிக்குங்க நீங்க என்னச்
ம் எங்குளுக்கு அதிகமா சமைக்க வராது எங்க அம்மாவுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுவே
செரி செரிங்க
அம்மா இல்லாடிம்ல சோறு கொழம்புலா நானே வெப்
ஆ செரி செரிங்க எந்த மாரிக் கொழம்புலா வெப்பீங்க
எங்களுக்கு வந்துப் புளி கொழம்பு வெக்தெரியு பருப்பு கொழம்பு
செரிங்க
அப்றோ முட்டை கிரேவி சிக்கன் கிரேவி
செரிங்க
இன் மாரி கொஞ்சோ வெரவிஸ் அதிகமா எனகு செய்யத் தெரியு
செரி செரிங்க
எங்க எங்க வீட்ல எங்க அம்மா இல்லாட்டா நானா சம்ச்சிப்பே
செரி செரிங்க
அவுங்க இருக்கும் போது அவுங்களுக்கு மேனேஜ் பண்ணுங்க
ஓகே ஓகேங்க
இந்த ட்ரிப்பெல்லா போறீங்ளா நீங்க
ஆ ட்ரிப்பல்லா போயிருக்கேங்க ஊட்டி அப்றோ கொடைக்கானல்
ம்
அப்றோ இங்க தஞ்சை பெரிய கோயில்லா போயிட்டு வந்திருக்கேங்க தஞ்சை பெரிய கோயில் ட்ரிப்புன்னு எனக்கு அதிகோ ரொம்ப புடிக்குங்க சமயபுரம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட போவிங்ளா ஃபே மலி கூட போவிங்ளா
ஃபேமிலியோட தாங்க போவே நா அதிகோ ஃப்ரெண்ட்ஸோடெல்லா அதிகோ போ மாட்டேங்க
காலேஜ் படிக்கு போதெல்லா போ மாட்டீங்ளா
நானு காலேஜ் படிக்கையிலல்லா போயிருக்கேங்க காலேஜ் படிக்கயில பாத்தீங்கன்னா
காலேஜ் படிகபோது ஸ்கூல்லையே படிக்போத் ஸ்கூல்லையே கூட்னு போவாங்களே
ஸ்கூல்ல எல்லா கூட்டி போலைங்க காலேஜ் படிக்கையில ஐ வி போனே கர்நாட்டகால மைசூர் கேண்டல் சோப் கிரியேட் பண்ணுவாங்கல்ல இங்க ஆ அங்க போனங்க
ஓகே எங்களுக்கெல்லா ஸ்கூல்லையே கூட்னு போனாங்க
ஆ ஆ
நாங்க காலேஜ் படிக்கிறதுனால ஸ்கூல்ல மட்டு கூட்டுனு போனாங்க காலேஜ் படிச்சிந்தா காலஜ் கூட ஃப்ரண்ட்ஸ்சோட போயிருப்போ
ஆ ஆ
ம்
செரி செரிங்க
ம் என்ன ஏதாது பிசஸ் ஏதாது ஸ்டார்ட் பண்ணினுக்கிறீங்ளா
பிஸ்னஸ்லா இல்லங்க நா இப்பழுதிக்கி சும்மாதாங்க இருக்கே நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்ளா
ம் பிஸ்னசு ஒ எங்க எங்க அண்ணாது ஃபுட் வேர் இருக்கு
செரிங்க
அதுக்கப்றோ எங்க பெரியப்பாது ஃபைனான்ஸ் கலெக்ஷன்னு இருக்குது அதல சப்போர்ட் பண்ணுறே
செரி செரிங்க பிசினஸு பாத்துக்கறீங்க ஆ ஆ செரிங்க
எந்த வேல கெடைக்கிதோ அந்த வேலங்க ஃபர்ஸ்ட் காசு இருந்த செரி
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க சொல்லு சொல்லு
ஆ நம்மளுக்கு வந்து தேவ அம் காசு காசுக்கோசோ நம்ம ஒழச்சிக்கின்னே இருக்கணு
செரிங்க
ம்
இல்ல எதுவும் பேச
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
இங்கே எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா சமைக்கிறதுல எந்த சமையல் ரொம்பவே புடிக்கோ
ஹலோ
ஹலோ
சமைக்கறதுல ஒங்ளுக்கு எந்த சமையல் ரொம்ப புடிக்கு
இல்ல வாய்ஸ் ஒங்ள்து கேக்க மாட்டேங்கிது
சமைக்கிறதுல எந்த சமயல் வந்து ஒங்ளுக்கு ரொம்ப புடிக்கு
சமைக்கிறதுலயா
ம்
என்னா சமைக்க புடிக்கு அப்டின் கேக்குறீங்களா
சமைக்கறதும் செரி சாப்பறது செரி
சமைக்கறத நான் வந்து சிக்கன் பிரியாணி அந்த மாரி சமைப்பேங்க சாப்புட்றதுனா எல்லாமே சாப்டுவே
சேரிங்க செரிங்
நீங்க
எனக்கு சமைக்கருதுலே பாத்தீங்கன்னா எனக்கு வெஜ் ஐட்டம்ஸ் தா எனக்கு ரொம்ப புடிக்கு வெஜ் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்டின்னா சாப்பாடு பெரியல் கொழம்பு இதெல்லாமே எனக்கு புடிக்கு நான்வெஜ்லா அந்த அளவுக்கு எனக்கு சமைக்
ம் நாங்களா ட்ரிப்பு போம்போது அப்டி தா போம்போது ஃபேமிலியோட போனா கேஸு அதே கழுவி எடுத்தின் பொயிடுவோ
செரிங்க
அங்க போனா லேடிஸ்க்கு எந்த வேலயு இல்ல ஜென்ஸ்க்கு தா வேலயே
அ
அங்க போனா நாங்க தா சமைப்போ அதிகமா
சேரி செரிங்க
நல்லா தலையில ஒரு துண்டு கட்டிக்கினு செய் பிரியாணிலா செஞ்சிருவாங்
ம் ம் ட்ரிப்பெல்லா போனா இந்த புளி சாதம் தக்காளி சாதம்லா கெலறி எடுத் டிப்ரேபட்டிங்க
எல்லாமே பண்ணுவாங்க எல்லா இந்த எல்லா லேடிஸ் பண்ற வேல அதெல்லா
ஆமாங்க வெளிலலா ஹோட்டல்லா போனா எவ்ள ஆகுது
நாங்க அன்னிக்கி விட்டர்ரோ அப்றோ ஹோட்டல்லப் போய் மாட்டிக்கினாங்க
ஆ
இது வாங்கு அது வாங்குனு பசங்க வேற கிடு கிடு கிடுனு
ட்ரிப்பெல்லா நீங்க எங்க பொயிர்க்கீங்க
அ ஊட்டி இது நீங்க சொன்ன மாரி கேர்ளா ஊட்டி
அ
மைசூரு ஒரு மூணு வாரத்துல இதெல்லா சுத்தி பாப்போ
ஓ செரி செரிங்க
ஒரு வார
மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு பொயிர்வீங்ளா
இல்லலங்க வருஷத்துல ஒரு டைம் போவோ எப்போ நம்ளுக்கு மூடு வருமா அப்ப கெளம்பிரதா பசங்களலா பிளான் பண்ணா முடிஞ்சி
அ அப்பயே கெளம்பிடுவீங்க
போலா மச்சானா முடிஞ்சி ஒரு வாரதுல அமௌண்ட் ரெடி பண்ட்டு ட்ரஸ் பேக் பண்ணா முடிஞ்சி
செரி செரிங்க
அதுல ஒரு பத்து பேர் நல்லாருப்பாங்க அதுக்கப்றோ அய்யய்ய ஏ கிட்ட அமௌண்ட் இல்லடா நா வர்லடா னு சொல்லியே சமாளிச்சி பாதி பேர் வர மாட்டாங்க
செரிங்க செரிங்க
நெறைய டைம் வேறொரு டிரிப்பு கேன்சல்லாயிருந்தது
ஆ ஆ
அதுக்கு சடனா ஒரு வார்த்துக்கு முன்னாடியே சொல்லிறது
மீண்டும் ஒரு தலைப்பில் சந்தி போங்க நமக்கான நேர அலைகள் முடிந்து விட்டது மிக்க நன்றி
ம் தேங்க்யூ தேங்க் நன்றிங்